ம் நா சாப்ட்டாச்சு நீங்கதா இன்னு சாப்பில்லையா சாப்ட்டீங்ளா
அஹ் இனிமேதா இனிமேதா சரி பேசிட்டு சாப்டுவோ ஏ
தோழி குட்டியா இப்போ வரைக்கு நல்லாருக்குமா
சாப்பாடா ஆ நல்லாதா இருக்கு நல்லாதா இருக்கு ஆ என்ன குழம்பு புளி குழம்பு தானே அது நாளைக்கு வரைக்குமே நல்லா இருக்கு அப்டியே இந்த குழம்பு அப்டி நல்லாருக்கு
குக்கர் ரைஸா பாட்
பாட்ல தா பாட்டுல தா ஆ அது ஈவ்னிங் வரைக்கு நல்லா இருக்கு சில சமயோ மிச்சோ இருந்தா சாயங்காலோ பசங்க கூட சாப்டுவாய்ங்க
ம் ம் சரி சேரிகா வேல தண்ணி எல்லா முழுது புடிச்சு வச்சுட்டீங்ளா
ஆமா தண்ணில்லா புடிச்சிட்டு துணி எல்லா துவச்சு காய போட்டுட்டு விட்டு குளிச்சிட்டு இந்த வேலையெல்லா முடிஞ்சு பாத்திரோ விளக்கி
எத்தன மணிக்கு வரு வாங்க பாஸ் அஹ்
பசங்க ஒரு நாளேஹால் போல வருவாங்க
ம் அதுக்கப்புறோ பிஸி ஆயிருவீக
ஆமா அதுக்கப்புறோ கொஞ்ச நேரோ அந்த டீ பாலு ஸ்நாக்ஸு சரி அது இதுந்துட்டு அவங்க கொஞ்சோ இது பண்ணுவாய்ங்க
ம்
அப்புறோ படிக்க உக்காந்துருவாய்ங்க படிக்க உக்காந்தாலு
நீங்க ஒருக்கணும்ல ஆமா
ஆமா படிக்க உக்காந்தாலுமே இது பண்ணிக்கிட்டு தா இருப்பாய்ங்க ஃபோன்லலாம் இப்ப எல்லா வருது ஒர்க்ஷீட்டு எல்லாருக்குமே ஃபோன் கேக்குறாய்ங்க ஆ வந்தோனே ஃபோன வாங்கிட்றாய்ங்க
ஆ முடியாது இதெல்லா முடிச்சு அப்றோ நைட் எட்டு மணிக்கு தா ஃப்ரீயாவீங்க அப்பயாது ஃபோன் கிடைக்குமா கிடைக்காதா
அஹ் இல்ல இல்ல கிடச்சுரு கிடச்சுறு அப்ப டிவி பாப்பாய்ங்க என் எட்டு மணிக்கு டிவி பாப்பாய்ங்க ஆமா எட்டு மணிக்கு டிவி பாத்துட்டு சாப்ட்டுட்டு ஒம்போது மணிக்கு தூங்கிருவாய்ங்க
ம் சேரி சேரிகா இந்த திருலா லா போவீங்களா எதா விசேஷம்னா அது மாதிரிலா இருக்கா கிராமத்து தன்னி மாரில்லா
ஆ கிராமத்துக்கு மீன்ஸ் எங்க அத்த வீட்டுல வந்து பொங்கல் அப் அப்போ அவுங்க ஊருக்கு தா போவோ கிராமத்துக்கு போய் தா பொங்கல் வைக்கணு
ம்
அங்க இது வரைக்கு அப்டி போகாம இருந்ததே கிடையாது ம் எல்லா வருஷமுமே பத் திங்கன்னா பொங்கல் வந்து அங்க போய் தா வப்போ கோயில்ல குலதெய்வோ கோயில்ல ம் எல்லாருமே ஏ எங்க வீட்டுக்காரங்களோட மூணு பசங்க ஆமா மூணு பேருமே சேந்து போய் ஏ ஏ எதுக்கு தீபாவளிக்கு வரமோ இல்லையோ எந்த ஊர்ல இருந்தாலு ஆமா பொங்கலுக்கு வந்துடுறது ஆமா எல்லாத்தையு இப்ப ஒரு நாள்லா வந்துட்டு கே நா ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா பொங்களுக்காக ஒரு நாள் வந்துட்டு பொங்கல வச்சுட்டு அன்னைக்கு நைட்ல்லா இல்ல பேமிலியோட தா வர்றது ஆமா ஆமா அந்த ஒரு நாள் கண்டிப்பா ச வரணு ஆ ஆமா எல்லாரு சேர்ந்து பொங்கல் வைக்கணு அப்டின்ட்டு இதுவரைக்குமே நாங்க மிஸ் பண்ணவே கிடையாது பொங்கல மேரேஜ் ஆயிட்டு ஆமா அங்கே தா வைக் வைக்கிறது ஆமா இந்த வருஷம் பாத்திங்கன்னா ஆக்சுவலா எங்க மாமனார் தவறிட்டார் இந்த வருஷ
ஆ
ஆமா அதனால இந்த வருஷம் மட்டு வைக்க கூடாதுனு சொல்லிருக்காங்க ஆ சோ இந்த வருஷ எங்களுக்கு அது கிடையாது ச் ஆமா அத இவ்ளோ வருஷ அத இந்த வருஷ தா நாங்க வைக்கமா இருக்கபோறது ஆமா எங்க அம்மா அதா வீட்லயுமே வந்து நீ சும்மா இந்த அடுப்புல வச்சுக்கோ கேஸ் அடுப்புல வச்சுக்கோனு சொல்லியிருக்காங்க வ ஆமா நா இப்போ என்ன பண்ணுவேன்னா விறகடுப்புல வச்சுட்டு காலையில வெள்ளண்ண வச்சுட் டு நா கெளம்பி போறது ஆமா அ கிராமத்துக்கு அ கேப் புக் பண்ணி போவோ ஆமா இப்போ கிட்டக்கதா
இங்க பானையில வைப்பீங்களா இல்ல பாத்திரத்துல வைப்பீங்களா இங்க விறகடுப்புல வைக்கும் போது
ஆ பானையில பானையிலதா விறகடுப்புல வைக்கிறது ஆமா ம் எங்க ஊருக்கு வந்து இப்ப ரெண்டு வருஷ ஆச்சு நாங்க இப்ப எங்க ஊர்லதாறோ முன்னாடி அங்கிட்டு அங்கிட்டு வேற வேற ஊர்ல இருந்தோ இப்ப எங்க ஊர்லயே இருக்கிறதுனால நம்ம வீட்லயே இருக்கறதுனால செரி வெறகு அடுப்புல வைப்போ அப்டின்ட்டு வைக்கிறது இப்போ ரெண்டு வருஷ வச்சே ஆ ஆமா நீங்க வந்துறத்
எல்லாரு ஒன்னா சேர்ந் சேந்து கொஞ்ச நல்லா இருக்கு
ஆமா ஒரு நாலு நாள் லீவ் உடுவாங்கல்ல அது ஆமா அதா
எங்க பையன் கூட இப்ப காலையித் சொன்னா நாங்க பொங்கலுக்குலா வரமாட்டா வந்தாலு யாரோ ஒருத்தர் ஸ்கூல் டைம் எங்களுக் அப்பல்லா கொஞ்ச ரஷ்ஷா இருக்கு எக்ஸாம் அப்பதா எங்களுக்கு ரன் ஆகுமா ஆ அதனால வர முடியாது நா வந்தோம்னா நா வருவே இல்லைன்னா எங்க ஆன்ட்டி வருவாங்க யாரோ ஒருத்தர் வந்து அட்டன் பண்ணிட்டு போவோ எங்க இதுல ரெண்டு பெஸ்டிவல் வரு அந்த ஊர் பெஸ்டிவல் ஒண்ணு பொங்கலுக்கு வரணு இன்னொன்னு வந்து இன்னொரு பெஸ்டிவல்ந்து இந்த சித்ரா பௌர்ணமின்னு சொல்லுவாங்க ஒரு பெஸ்ட் வல் ஆ அந்த பெஸ்டிவல்க்கு வறனு ம் மேக்ஸிமம் பொங்கல் ஆ அவங்கள அத்தைய அனுப்புச்சி விட்ருவே அவங்க வந்துருவாங்க ம் இன்னொரு தட வரும்போது நாங்க வருவோ எங்களுக்கு வந்து சித்தை அப்டின்னா ஸ்கூல் லீவு வந்துரு மே ஏப்ரல் மே அது மாரி வந்துரு அதனால அப்ப வந்தோம்னா கொஞ்ச இருந்துட்டு போலா கொஞ்ச நாள் இருந்துட்டு ஆ ஆமா ஆமா அந்த சீசன் தா ஆ அதுல தா அப்பதா அந்த லீவ் உக் வந்தா ஒரு வளியா ஸ்கூல் லீவு வந்துடு கொஞ்ச நாள் இருந்துட்டு ஒரு பத்து இருபது நாள் இருந்துட்டு போலா
ஆமா அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டு உடனே போறதுங்கறது கஷ்டம்தா
ஒரு தடவைல்லா இப்ப அவுங்க வர முடியில ஒடம்பு சரில ஆன்டிக்கு நா மட்டுந்தா வந்த ட்ராவல் ட்ராவல் பண்ணி வந்து ஒரு த்ரீ டேஸ்ல கெளம்புற மாரி இருந்த்ச்சு வரவு முடியில இங்க வேலையு இதா இருந்த்ச்சு து நம்ம சொ அம் அம்மா வீட்ட கூட பாக்க முடில அந்த மாரி அம்மா அக்கா யாரையுமே பாக்க முடியில ஒடனே அப்டியே கெளம்புற மாரி இந்துச்சு அந்த ஊருக்கு வந்துட்டு அப்டியே அந்த ஊர்லருந்தே கெளம்புற மாரி இருந்துச்சு
ஆ வெளியூரு இன்னு வெளிநாடுல்லா பாத் திங்கன்னா அவங்களுக்லாம் ஆமா அது ஆனா வெளிநாட்டுல நல்லா கொண்டாடதா செய்றாங்க நம்ம தமிழ் பண்டிகை எல்லாமே பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அண்ணன்லா இருக்காங்க ஃபாரின்ல இருக்காங்க அவங்கல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கூட அந்த பண்பாடோட இப்டிதா செய்யனு அப்டிலா ச சேரி எல்லா பரவால்ல ஆ எல்லா மாறிருச்சு மாறிருச்சும்போ ஆனா அவங்க பாத்தீங்கன்னா இந்த மேஅதிரி எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து
ஆனா அங்கயுமே இதெல்லா கெடைக்குது பாருங்க அந்த பாட்டு இந்த இது இருந்தாலு அவுங்கோ ஊரு ஆளுக இல்லைனாலுமே இந்த பேசுறவங்க பக்கத்துலருக் கவங்க அவங்களா வந்து பண்றாங்கப்பா நெறையா அந்த இதுலயெல்லா பாக்குறம்முல
ஆமாமா அதா ஃபாரின்லயே பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் ஆளுங்கன் சொல்லிட் டு தனியாதா அவங்கல்லா ஒன்னா இருக்காங்க இல்லையா அவங்க தமிழ் சங்கம்னு சொல்லி வச்சு எல்லா ஃபங்ஷனு செலிப்ரேட் பண்றது வீடியோஸ்லா அனுப்புவாங்க போட்டோஸ்லா அனுப்புவாங்க அங்க பொங்கல் வெக்கிறது அங்க தீபாவளி எல்லா விசேஷமு வச்சிடுறது கொண்டாடிடுற து ஆமா இங்கேர்ந்து வந்து பட்டு சேலயெல்லா நம்ம கூட கட்டுறதில்ல அங்க எடுத்துட்டு போவாங்க எங்க அண்ணி வந்து சேலையெல்லா பேக் பண்ணி எடுத்துட்டு போ ஆ இங்கேர்ந்து எடுத்துட்டு எடுத்துட்டு போவாங்க கடையில வாங்கிட்லா போவாங்க போயிட்டு அங்க்யே ஃபங்க்ஷனுக்கு கட்டுறதுக்கு அங்க போயிட்டு பரவால்ல நம்ம கூட பண்றது இல்ல இவங்க
இவ கரெக்டா ட்ரெடிஸ் ஃபுல்லா ஃபாலோ பண்றாங்க ம்
ஆமா அப்டி இருக்கு
இல்ல நம்ம இங்க இருக் கும்போது அவ்ளவா அது பெருசா தெரியாது அங்க போயிட்டு பண்ணும்போதுதா நமக்கு பெருசா தெரியு எல்லா கெடைக்கு அது ரொட்டீன் மாரி போயிரு அங்க வந்து நம்ம விருப்பந்தா ஆனாலு ஒவ்வொருத்தர் இன்ட்ரஸ்ட் எடுத்து பண்ணுவாக
ஆமா ஆமா ஆமா ஆமா நம்ம வேற ஸ்டேட்ல இருக்கும்போது பா த்திங்கனா அந்த தமிழ்ல பேசுறவங்கள கேட்டாளே நீங்க தமிழா நீங்க தமிழா அப்டின்னு சொல்லிட்லா நாங்க அப்டி ஆமா அப்புடிதா யாராது தமிழ்ல பேசிட்டாலே நீங்க தமிழா நீங்க எந்த ஊரு அது இதுன்டு அப்டியே வ கொஞ்சோ பேசுறது வெக்கிறது ஆ ஆமா வெளிய இருக்கும்போது அது ஒரு இதுதா ஆ
கொழம்பு என்ன சோறு எப்டி எங்க இருந்து வந்தீங்க ஒங்க நேட்டிவ் என் ன ஒங்க சொந்தக்காரங்க யாரு யாரிருக்குறா எங்க சொந்தக்காரங்க யாரு யாரிருக்குறா எங்க இருக்காங்க இங்க இருக் காங்கன்ட்டு அப்டியே ஒரு இதா போயிரு ம் ம்ம்ம்ம்
ஆமாமா அப்புடி தமிழ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ட்டு நானுமே அங்கட்டு இருக்கும்போது பாத்திங்கனா தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னு பேசுவாங்க ஆமா என் பிள்ளைங்களு அவங்க போ அவுங்க பாப்பாவு எங்க பாப்பாவு ஒன்னா படிச்சது ரெண்டு பேரு ஒன்னா போய் ஸ்கூல்ல போய் பா பாப்பா விட்டுட்டு வருவோ
ம் டச்ல இருப்பீங்க இப்ப வெளியில தள்ளி வந்துட்டா கூட டச்ல இருப்பீங்க
ஆமா அதான் இப்போ நாங்க ஃபோன்ல பேசிக்கிறோம் என்ன பண்றா அவ என்ன பண்றா பாப்பா என்ன செய்யறா அப்பிடின்ட்டு ஆமா பாப்பா இருந்த வரைக்கும் அங்க இருந்தோ ஆமாம் வெளியில ஆமா
ஃபிரண்ட்ஷிப்போ கெடைச்ச மாரி இருக்கும்ல ஃபெ ம்
குப்ப மேட்ல தா நாங்க இங்கிருந்து கோவிடுக்காக இது பண்ணிட்டு தான் தமிழ்நாடு சயிட் வந்துட்டோம்
ஓ
ஆமா நம்ம தனியா இருக்கோ இங்க ஃபேமிலி மட்டும் இருக்கிறது தனியா இருக்கோ ஆ ஏதாது எதுன்னாலுமே என்ன செய்யறது ஹெல்ப்புக்கு எ என்ன எதா இருந்தாலு கொரனா சமயத்தல யாரையாது ஹெல்புக்கு கூப்ட முடியுமா
முடியாது பயமாவு இருக் அவுங்க பண்ண வந் நமக்கு பயமா இருக்கோ அவு நம்ம பண்ணாலு அவுங்களுக்கு பயமாதா இருக்கோ இவுங்களுக்கு இருக்குமா அவுங்களுக்கு இருக்குமா இத தொட்டா வருமா அத தொட்டா வருமான்ட்டு ஆக்சுவலா கொரோனா டைம்லா நாங்க அங்கேயே இருந்து எங்க வீட்லல்லா வரவே விடல நாங்க எங்க இருக்கிறோமோ அங்கேயே இருந்துட்டு டூ இயர்ஸ் சப்பனா வந்தோ இங்கயாவது இதெல்லா கடைச்சு ஸ் காய்கறில்ல எல்லா இதாகுதுன்னு சொல்லிட்டாங்களா அதுனால காய்கறிக்கூட அந்த பக்க அவ்வளவா கெடைக்கல ரேட்டும் அதிகமா போயிருச்
ஆமா ஆமா கொரனா சமயத்துலதா மனிதர்கள்ல்லா யாரு
ஆமா இந்த கொழம்பல்லா அந்த பயறு இருக்குதுல்லங் அதுகுன்னே மாத்தி மாத்தி மாத்தி மாத்தி வச்சோ காய் கெடைக்காததுக்கு என்ன பண்றது டமாட்டர் கெடைக் க்காதுங்க டமாட்டர் ரேர் ஆயிருமா ஒரு ஒரு டமாட்டரு நாலல்லா பிரிச்சு போட்டுருக் ஏன்னா நம்மதுல ரெண்டு மூணுனு தூக்கெறிவாங்கல்ல எல்லா வேஸ்ட்
ஆமா ஆமா சில சமயம் அதா வெங்காயம் கெடைக்காதப்பெல்லா அந்த ஒரு வெங்காயத்தையே இது பண்ணி வச்சுக்கிட்ருக்கிறது ஆம்
ம் அப் அப்பதா அந்த பொருளோட வேல்யூ தெரியோ
ஆமா ஆமா அ
டமாட்டர் போடாம அந்த கொழம்பு வைக்கவும் முடியாது போடறது எதுனாலும் அந்த ஒரு டமாட்டர நாலா பிரிச்சு இது பண்றது இந்த பியு பியூரி விக்குங்க சும்மா அடிச்சுட் டு அத அப்பிடியே வச்சிருப்பாங்கள அந்த இது விக்கும் ம் அது வந்து எதோ பிரசர்வேட்டிஸ் சேப்பாங்க அதனால கலக்கறக்கு பயமா இருக்கோ
ஆமா ஆமா இப்பதா எல்லாமே செ அ இதுவா விக் க்குதே ஆமா ம் ரெடிமேட்டா விக்கிது தேங்காய் பா தேங்காப்பாலு எல்லாமே ரெடிமேட்ல கெடைக் க்குது ஆமா நீங்க எதுக்கு செஞ்சுகிட்டு இருக்கீங்க டக்குனு வாங்கிக்கீங்க ஜிஞ்சர் கார்லிக்கு பேஸ்ட்டு டக்குன்னு பேஸ்ட்ட வாங்கி சேருங்க எல்லாத்தையு
இப்ப டேஸ்ட்டு விட்
ஆமா ஆமா நம்ம அரைக்கிறதுக்கு அது அது ஒரு புளிப் ச்ச மாதிரி இருக்கு பாத்தீங்களா அ அ அந்த இது சேக்குறாங்க அந்த புளிப்பு இந்த கெடாம இருக் க்கறதுக்கு அந்த புளிப்பு சேக்குறாங்க போட்டு ம்
அது கொஞ்ச டிஃப்ரெண்ட் தெரியுது
ஆமா ஆமா ஆமா ம் ஆனா அது ஒரு டேஸ்ட் இருக்குது பிள்ளை அ அந்த ஜிஞ்சர் கார்லிக் போட்டா ஆ அந்த சிக் சிக்கன்ல அந்த ஜிஞ்ஜர் காளிக்க போட்டோம்னா நல்லா ஒரு டேஸ்ட் இருக்குதுல்ல
ம் அது அதுதா நானு சொல்ல வந்தே அது எப்டி சொல்றதுன்னு எனக்கு தெரியாம யோசி ச்சுட்டு இருந்தே நானு ம் அந்த டேஸ்ட் டு வந்து அதுங்களுக்கு புடிச்சிருது அடுத்து நம்ம பண்ணும் போது வேற நம்ம இருக்கு இருக்கே இது இருக்குன்னு மாத்தி நம்ம ஓன் யூஸ் ல்ல பண்ணோம்னு வச்சுக்கோங்க கண்டுபுடுச்சுறுது நீங்க அன்னைக்கு பண்ண மாரி இது இல்ல அப்டின்ருதுக
ஆ ஆமா ஆமா ஆமா அவெங்களுக்கு நாக்குல நல்ல டேஸ்ட்டு நல்லா தெரியுது நமக்காச்சி இன்ன ஏ தங்கச்சிகுல சின்ன பிள்ளைல பாத்தீங்கனா டீ எது காபி எதுனே இது டீதா இது காபி தா அதாவது டீ எது பேர் சொல்றதுகூட
ஆ ஆ
டீயோ காஃபியோ ஏதோ ஒன்னு அந்த மாரி இதுங்க கரெக்டா இதுல காபி ஸ்மெல் வருதே காபி ஆத்துன டம்ளர்ல இத ஊத்திட்டீங்ளா அந்த லெவலுக்கு மோபோ புடிச்சிருவாங்க அதுவு ஏ மக இருக்கானே நா லெமன் ஜூஸ் போட்ருந்த வச்சுக்கோங்களே கைய வந்து ஸ்மெல் பண்ணி ம்மா லெமன் ஜூஸ் போட்டுவச்சிருக்கபோல ஸ்மெல் வருதே மோப்ப புடிப்ப ஸ்மெல் வருதே அப்டின்ட்டு அந்த லெவல்ல இருக்காங்க மோப்ப சக்திகள்
ஆ சேரி இ இன்னோரு கால்ல பாப்போ
ஆ சேரிப்பா ஓகேப்பா ம் ஆ